வணக் வணக்கம் தோழி நல்லா இருக்கீங்களா
நா நல்லா இருக்க தோழி நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கேங்க என்ன பண்றீங்க ஹலோ என்ன பண்றீங்க
இல்லைங்க தோழி ஒண்ணு பண்ணல தோழி சும்மாதா இருக்கேன் காலையில சாப் ட்டச்சுங்களா
இல்ல கொஞ்சம் லேட்ட ஆ எழுந்தோ இப்பதான் சமைச்சு சமைக்கலாம்ட்டு இட்லி ஊத்திச்சு சாம்பார் வச்சிட்டு இருக்கே
சரிங்க தோழி சரிங்க தோழி நா காலையில பொங்கல் ஏ தோழி
தெரில ஒரு மணி ரெண்டு மணி ஆயும் தூக்கமே வரல அதால காலையில் எழுந்ததே லேட் ஆகி
கைபேசி பயன்படுத்துறீங்களா
ஆ அது அத கொய் நரு பாத்துட்டு இருந்தே அப்றம் நறைய ஏதோ ம் பொண்ணு காலேஜுக்கு வாரந்தேதி ஸ்டார்ட் ஹாஸ்டல் போகணும் எப்படி இருப்பா அதெல்லா நறைய யோசனை பண்ணிட்டு அப்டியே போய்ச்சு டைம்மு
என்ன படிச்சிருக்கீங்க
நான் பிஎஸ்சி முடிச்சி இருக்கா
ம்
இல்ல எங்க பொண்ணு இப்ப எம்எஸ்சி படிக்கிறா
ஓ அப்டிங்களா சரிங்க சரிங்க
என் இந்த வருஷந்தா போப்போறா
எ நீங்க ஹவுஸ் ஒய்ஃபுங்களா
ஆமா ஹவுஸ் வொய்ஃபு
ஆ சரி நானு ஹவுஸ் ஒயஃப் தாங்க ஆனா பி எஸ் சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்க ஆனா எதுவு வே-வேலைக்கு எங்கயு போல வீட்லதா இருக்க
ஆ
பொண்ணு
ம்
ஆ பாப்பா இப்பதா பெரியவ வ ஒண்ணாவது படிக்கிறா சின்னவ பால்வாடி போறா
ஆ எங்க பொ எனக்கு ரெண்டு பொண்ணு தா
ஆ
பெரியவ எம் எஸ் சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் தா முடிச்சா இப்பதா ஜாபு போய்ருக்கா ஐ டில சின்னவ இப்ப ச எம் எஸ் சி போபோறா
ஓ கொழந்த கொழந்தைங்கள நல்லா படிக்க வச்சுட்டு இருக்கீங்க
அ இல்ல நம்ப சொத்து பத்து சேத் வைக்கல நாலயோ அவங்க படிச்சா அவுங்க வாழ்க்க நல்லா இருக்குல்ல
கண்டிப்பா அதுதா நானு எதிர்பாக்குறே என்னோட கொழந்தைங்க அ நல்லா படிச்சா போது
ம்
ச்சுட்டா அதுவே போது
ம் அப்பப்ப பசங்களுக்கு நம்போ சின்ன வயசுலிந்து சொல்லுங்க படிப்புதா யும் இப்டி சொல்லி வளத்துனு வந்தீங்ன்னா அவுங்களுக்கது மைண்ட்ல ஏறிரு அப்றோ அவுங்க வாழ்க்க அவுங்க பாத்துக்வாங்க அஹ் அஹ்
ட்டு தா இருக்குற இருந்தாலு அது நம்ப ஒன்னு க கட்டாயப்படுத்
இல்ல இப்பதான சின்ன கொழந்தைங்க இன்னு போக போக வளர வளர வா தெரிஞ்சுக்குவாங்க
இப்பயே ஏதாவது எழுதணுன்னா கஷ்டப்படுறாங்க
ஆமா அது ஆரம்பத்துல எல்லா இருக்கு நீங்க உக்காந்து ஒரு ஒரு மண் நேரோ ரெண்டு மண் நேரோ அவுங்களுக்கு ட்ரைனிங் குடுங்க அப்பறோ அவுங்க பிக்கப் பண்ணிக்குவாங்க
அஹ் சொல்லி குடுக்கும்மோது அஹ் சொல்லி குடுக்கும்மோ சொல்லி குடுக்குற நமக்கு எதாவது வேல இருக்கும்மோது அப்பவு நம்மளே பக்கத்துல உக்காந்து சொல்லி கொடுக்கணுனு நெனைக்கிறாங்க அப்போ கொஞ்சோ கஷ்டமா இருக்கு நமக்கு வீட்டு வேலையு பாக்கணு அவுங்களுக்கு ம் வீட்டு பாடோ கத் த்து குடுக்கனுனா கொஞ்சோ கஷ்டமா இருகுது
ஆஹ் ம் நானு ஒரு முத்து வரைக்கு சொல்லி குடுத்தே அதுக்கப்பறோ அவுங்களே பிக்கப் பண்ணிக்கினாங்க டியூஷன்னு
ஆரம்ப கல்வின்லுறதுனால நம்ப கொழ்ந்தியொரு ஆஹ் அஞ்சாவது வரைக்கு நம்ப கொஞ்சோ படிப்பு கொஞ்ச தா நம் என்ன பண்றாங்க ஏது பண்றாங்கன்னு கவனிச்சுட்டு இருந்தா அதுக்கப்றோ படிக்க ஆரம்பிப்பாங்க போல
ஆஹ் ஆமா அது அதுதா ரெண்டு பேருக்குமே பண்ண அஞ்சாவது வரைக்கு அ கோ ஆஹ் நா பெரியோ நா மலா படிப்பா சின்னவ ரொம்ப நல்லா படிப்பா ஆனாம் பவல பெரியவ கொஞ்ச டெக்னிலக்கல எல்லா மே கத்துக்குணுன் தெரியு நோண்டுவா லேப்டப் ல இவ சிம்மாம சின்னவ வந்து எதோண்ணு டீப்பா தெரிஞ்சா மட்டுந்தா படிக்கணுன் நெனிப்பா
ஓ ஆஹ் படிக்க ஆரம்பிச்சா எதுவாருந்தாலு து உள்ள போறதா டீப்பா தெரிய ஆரம்பிக்கு சின்னவங்களுக்கு எப்பமே ஒ டீப்பா தெரியணுனா எப்டி அது
இ இல்ல பெரியவ வந்து அந்த எக்ஸாமுக்கு இது தேவ எழுதி முடிச்சர்லா அப்டின்ட்டு படிப்பா சின்னவ வந்து அது புரிஞ்சாதா படிப்பேனு உக்கானுப்பா அவுங்க சொல்லி குடுக்கறது புரில னா போய்ட்டு யூடியூப்ல நறைய ஆராய்ச்சி பண்ணி அத புரிஞ்சின்னு அதுக்கப் ப்றமாத அப்ப நம்பலா மக்கப் பண்ணிட்டு எழுதுறது என்ன யூஸ்சு அது புரிஞ்சாதான
கண்டிப்பா கண்டிப்பா அ புரிஞ்சு படிச்சா நம்ளுக் கு மா இப்போத்திக்கு இல்லன எப்பவாது அது கண்டிப்பா பின்னாடி யூஸ் ஆகு
அ நா சொல்ல எக்ஸாம் கோசுங் ப எழுதிட்டு வர்றதுக்கோசாது படி டி அப்புடின்னுவே அப்புடியெல்லா எனக்கு தெரியாது அப்டின்னுவா
பரிச்சி கோசு ஆஹ் ஆமா பரிட்ச்சு கோச படிச்சா நாளைக் பின்னாடி இப்போ வேலைக் போகும்மோது இன்டர்வியூல கே கேள்வி கேப்பாங்க அப்போ நம்ம புரிஞ்சிருந்த தான அப்ப ஞ்யாபகோ ஆஹ்
அது மாதிரி பண்ணுவா சின்னவா எப்பயுமே இப்டியே இவ்ளோ தூரொ நாங்க கொண்டு வந்துட்டோ நீங்க எல்லா ஸ்டேஜுல இருக்கீங்க
ஓக் இப்போ காலேஜ் முடிக்க போறாங்களா சின்ன பொண்ணு
இன்னு ரெண்டு வருஷ இருக்கே இப்பதா ஃபோர்த் இயர் போக போற ஆ
எப்டியோ ஒன்னு ஹா பொதுவாயிடுச்சு ஒன்னு இதுக்குப்பறொ திருமணந்தா
அ அதுவ் ஐ இப்ப வந்து கல்யாணத்த பத்தி எந்த பசங்க யோசிக்கிறாங்க.
ஆ அதுவு கரெக்ட்தா யோசிக்காம இருக்கறதே நம்ம நல்லதுன்னு நெனச் கிற வேண்டிதா நம்மளே நம்ம சீக்கிரமா பண்ணிட்டுருப்போ ஒரு சிலர் கொஞ்சொ அதலே கொஞ்சொ கஷ்டமாயிடு
ம் நாங்கள்லா காலேஜு முடிச்சோனே பண்ணிட்டோ அது வந் து கேக்குறாங்க நீ எல்லா காலேஜ் முடிச்சு பண்ணி இன்ன பண்ண ரெண்டு கொழந்த வீட்டுல உக்காந்துருக்றே அப்டியல்ல இல் அ அ நா நா வேலைக்கு போணு நெறைய தெரிஞ்சுக்கணு தனியா சுத்தணு ஆ வாழ்க்கனா என்னனு தெரிஞ்சற பின்னாடி கல்யாணொ பண்றே அப்பப் கல்யாண பண்ணிக்கறேன்னு சொல்றே அப்ப செய்
சரிங்க கொஞ்சொ அவங்க போக்குல போறது நல்லதுதா ஆனா தப்பா யோசிக்காம ஆ நெறைய கத்துக்கணு படிக்கணு நாலு வெ வெ விஷ்யொ தெரிஞ்சுக்கணு நெனைக்கிறாங்களே அதுக்கே நம்ம சந்தோஷப்பட்டுக்கலா
அ சென்னைல தனியாதா இருக்க ரூம் ஹாஸ்டல்ல டி ஜி ல
ஓ
ஆ இப்ப ஓரளவுக்கு போய் வரா எல்லா என்னால ட்ரெயின் ஏறத்துக்கு இதுலா யோசிப்பே எந்த பிளாட்ஃபாரத்துல இருந்து அந்த பிளாட்ஃபாரம் போனா அ நம்ம எந்த பிளாட்ஃபார்ல எறங்கணு அப்புடின்னு
ட்ரெயின் ட்ரெயின் தானா நம்ப ஏற ட்ரெயின் இந்த ட்ரெயின் தானா நம்மொ கரெக்டா அங்க போவோமா
வெளியே போடு போட்டுருக்
அப்போ கூட நம்மளுக்கு ஒரு பயொ ந்தா
அஹ உள்ள உக்காந்துக்ரவங்களையு கேட்டுட்டுருப்ப
ஆ ஸ்டேஷன் வந்தா சொல்லுங்க எறங்குற எடோ வந்தா அ இது எப்போ வருது அப்படின்ற மாரி கேட்டுட்டே இருப்போ படிச்ச பிள்ளைகள் இப்பல்லா இந்த காலத்துல அப்படிலா இல்ல ய அவங்களே போயிடறாங்க அவங்களே வராங்க அது எவ்ளோ நல்லது
அது ப்பொ பொம்பள பசங்கன்றதுனால கொஞ்சொ அவங்களே கத்துக்குட்டோ வெளியே போட்டு வரட்டு ஒன் சின்ன வயசுல இருந்து விட்டாரு எங்க வீட்டுல இருக்கறவர் அவர் வந்து அவங்க ட்ரைனிங் ஆவணு நீ எல்லா எடத்துக்கு நீ போயிட்டுருக்க முடியாது. நா போயின்னுருக்க முடியாது. அவங்க தேவைய அவங்க செய்ய ஆரம்பிச்சாங்கன்னாதா அவங்களுக்கு ஒரு தைரியோ வரு
ஆ நல் ஆ நல்ல விஷயந்தா கத்து குடுத்துருக்காரு ஒரு சில அப்பாக்கள் பாத் தீங்கன்னா பெண் குழந்தைகள்னா இன்னு ரொம்ப பயப்படுவாங்க. வெளில அனுப்பாம ஆமா வெளில தனியா அனுப்ப கூடாது போகூடாது வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இவரு கொழந்தைங்க நாலு விஷயொ தெரிஞ்சுக்கணு நம்ப இல்லன்னா கூட அது ஒரு விஷயத்த சமாளிக்க கத் ம்
என்னயவே இவர்தா ட்ரைனிங் பண்ணாரு நா கல்யாணாகி வந்த பின்னாடி நா கல்யாணத்துக்கு முன்னாடி ஓ ஓட்டல் சினிமா அதெல்லா போனதில்ல ஆ டூர் இந்த மா தில்லா அதெல்லா ஃபோன்லயே சொல்லுவாரு இங்க போ அங்க போ அப்படின்னுவாரு அதுக்கே அம்மா சொல்லுவாங்க உங்க வீட்டுக்காரு சொல்ட்டா நீ எங்கனாலு எவ்ளோ தூரனாலு போய் நிக்கிற எங்க என்னு கேக்கவே மாட்டியா அப்படின்னு திட்டு வாங்க அம்மா போன் தான் கையில இருக்குது இல்ல இருமா அப்படின்னா ஆ
அ் அந்த மாரி என்னயு கொஞ்ச ட்ரைனிங் பண்ணதே அவருதா
ம் சரி.
பண்ணிட்டு இருக்காரு எனக்கு ஒரு சில டைம்ல பயம் இருக்கு அவரு என்னன்னு வாரு மடியிலேயே காலேஜ் கட்டிக்குவியா மடியிலேயே வச்சுக்குவியா
கண்டிப்பா. அவர் சொல்றது வாஸ்தமான பேச்சு தான் நம் எப்ப எப்பவுமே கா குழந்தை கூடவே இருக்க முடியாதுல நம் ம எப்பவுமே ஏதாவது ஒரு விதத்துல இப்ப நம்ம புகந்து வீட்டுக்கு போனா கூட அவங்களுக்கு தனியா ஒரு இ செல்ப் கான் டன்ஸ் இருக்கு அப்டி இருக்கும் போது அவங்க என்ன வந்தாலும் என்ன பிரச்சன வந்தாலும் அ அத வந்து பாத்துப்பாங்க நீங்க சமைய எல்லாம் நல்லா சமைப்பீங்களா
அப்படிய எல்லாம் இல்ல ஒரு வேள சுமாராதான் சமைப்பே
இப்ப காலேஜ் லீவா சின்ன பாப்பா உங்க கூடவே இருந்து படிக்கிறாங்களா
போயிட்டு வந்துட்டு இருந்தா இந்த வருஷம் சப்ஜெக்ட்லா அதிகமா இருக்கும் அதனால நான் ஆஸ்டல் போற அப்டின்னு சொல்லிட்டு நாங்க எழுந்த லேட்டு ஹாஸ்டல் பாத்துருக்கோ பிஜி தான் பாத்துருக்கோ அது ரெண்டு பேரு இருக்கிற ரூம் மாதிரி இன்னொரு ஆள் கிடைக்கல அதுதான் அவங்க ஆப்ல போய் காலேஜ் ஆப்ல போய் போட்ருக்கா ஸ்டோரியா யாராவது ஒருத்தரூ ஏன்னா தனியா இருக்க மாட்டா தெரியும் ஏன்ன இங்கய வீட்லயே போல்டா எல்லாமே போவாங்க வெளியில பேசுவாங்க
இருந்தாலு கூட நம் ஆமா ஆமா ரூம் மெட்டா ஒருத்தரு இருக்கும் போது நம்மளுக்கு பேச்சு தொணைக்கும் ஆள்ருக்கு ருக்கும் யெதாச்சும் யேதாவது கொஞ்சம் யிதுன்னா நம்ம மாத்தி ஒருத்தருக்கு மாத்தி ஒருத்தரு பேசிக்கலா செய்யலா
ஆ யெனக்கு ஒரு தைரியருக்கு சரி கூட ஒரு ஆள்ருக்காங்க அப்டின்ற ஒரு யிதுருக்கு யென்ன அந்த அப்பதான் நிம்மதியா தூக்க வரும் யி ஆறாந்தேதி கிட்ட வருதேன்னு பயமாருக்கு எது
செரிங்க சரிங்க தோழி
நீங்களும் இப்ப அப்டியே ட்ரைனிங் எடுத்துட்டு வாங்க பசங்களுக்கு
கண்டிப்பா தோழி நா குழந்த நான் என்னன்னா குழந்த நல்லா படிக்கணு அதுதான் என்னோட ஒரே குறிக் கோள் ரெண்டு பேருமே நான் நா கூட படிச்சிருக்கே இருந்தாலு அதான் சொல்றது படிச்சது நம்ப அது ஒரு இதுவேயில்ல நம்பா படிச்சது வேஸ்ட்ன்ற மாரியும் தோணுது எதாச்சும் ஒரு நம்பவந்து சாதிக்கணும் எதாவது ஒரு ஒரு வேலய நமக்குன்னு ஒரு நம்ப நமக்குன்னு ஒரு யே ஆ யிதுன்னா கூட நம்ப செய்ய முடியல யின்னொருத்தர் எதிர்பார்க்க வேண்டியதாருக்குது காசுக்கு அவசரம் எதுவாருந்தாலு அதுவே நம்ப பசங்க அந்த மாரிருக்கக்கூடாது நம்பள மாதிரிருக்கக்கூடாது அவங்க தேவை யென்னவோ அது அவங்க அவங்களே பூர்த்தி பண்ணிக்கணும் அதுக்கு படிப்புதான் முக்கியம் அப்டின்னு சொல்ட்டுருக்கிறே
ஆ சரி நன்றி தோழி நி அனை அடுத்த கால்ல யினைக்கு
ஆ ஓகே தோழி பாய்